ஹலோ
ஆ சொல்லுடி
கேக்குதாடி நா பேசுறது
ஆ கேக்குதே நல்லா கேக்குதே ம் ம் ம்
என்னடி பண்ற ரொம்ப நாளாச்சு
ஆ என்ன ரொம்ப நாள் ஆச்சு நீ தா கூப்புர்றதே இல்ல புது ஃப்ரெண்ட்ஸ்லா வன்ட்டாங்கன் மறந்துட்ட
எனக்கு எப்பய்மே மைதுதாண்டி ஒரு மாரி வெறுத்துட்டே அப்டின் சொன்னா திருப்பி அவுங் கூட பேசவே நெனப்ப
ஓ அப்பிடியா சேரி சேரி செரி அதா கூப்புட்லயோ
ஆமா டி
ஆஹ இப்ப என்ன கூப்ட்ருக்க எதுக்கு
என்னடி எப்டியு கல்யாண்த்துக்கு வருவீங்க அவுங்களோடதுக் கு எப்டியு பாப்போ அதுனால இப்ப கா ஆமா
சேரி சேரி அப்ப கடமக்கி
ஆமாடி
ஓ சேரிடி சே
நா எப்ப கூப்ட்டாலு கடமை
ஆ ஆ அது தெரியு அது நீங்க வேற சொல்லிட்டீங்க இப்ப வெறுத்துட்டேன் வெறுத்தா கூப்ட மாட்டேன்னு ஆ செரி செரி மாறிட்டேதா இருப்பாங்க ஆ நல்லா இருக்காங்க உங்க வீட் ட்ல
ஆ நல்லா தாண்டி இருக்காங்க மாறிட்டே இருப்பாங்கங்கறது வந்து சரிதான் ஆனா உன்னி அப்டி சொன்னா அப்டி நடக்குன் தெரிஞ்சி சொல்லுவாங்கல்ல
ஆ ஓ அப்டியா ஆமா மா தா
உங்கம்மாப்பாலா வேலைக் போய்ட்டாங்ளா
ஆ போயிட்டாங்க
கல்யாணத்துக் டிரஸ் எல்லா எடுத்
ஓ எடுத்தாச்சு
சேர் செரி
உம்
உம்
அப்ரோ சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு டி
செரி செரி
அங்க என்ன சாப்பறக்கு
இங்க வந்துட்டு சிக்கன் பிரியாணிடி
சரி சரி
உங்க வீட்ல
இங்க பாவக்கா கொலம்பு சாப்பாடு
ஓ செரி செரி உனக்கு புடிக்காதுல்ல அப்ரோ எப்டி சாப்ட்ட
இல்லல்ல இப்பெல்லா நா சாப் ப்ரண்டி எனக் புடிக்குது
அப்டியா சே மாரிட்ட போல நறையா ஆ அதான் தெரிய மாட்டிகிது எனக்கு ஃபர்ஸ்ட்லா சாப்ட மாட்டில்ல அதனால அப்டி நனச்சி கேட்டே உம்
அதான் என்ன பண்றதுன் எனக்கு தெரில
எங்க அம்மா வந்தாங்க
செரி செரி இப்பதா வராங்ளா
வந்தவுனே கெளம்பிட்டாங்க என் தங்கச்சிய போய் கூப்பிட்டு அப்படியே நிக் அவளுக்கு வந்துட்டு இன்னிக்கி கிளாஸ் இருக்கு அதுக்கு போய்
ஓ ஓ செரி செரி செரி செரி
ம்
கிளாஸ்கல்லா அடிக்கடி போ றாளா எப்பயும் போல போறாளா
க்குறா ப ஒரு எக்ஸாம் எழுதுறா அ துனால எக்ஸ்ட்ரா க்ளாஸ் இருக்கு இல்லைனா வந்துட்டு சனிக்கெழமையு ஞாயித்கெழம் மட்யுந்தா
ஓ செர் செரி செரி
ம்
உங்க அப்பா மொதல மாரிதா இருக்காரா இல்ல மாறிட்டாரா
இல்ல எங்க அப்பா எப்பவும் போலதா இருக்காரு
இன்னு அதே மாரிதா
எ வாழ்க்கைலயெ மாறாத ஒரு ஆள் வந்துட்டு எங்கப்பாதா ம் இந்த எல்லாரு கொஞ்ச கொஞ்ச நாளைக்கொருக்கா மாறிருவாங்க
ஆ இல்லல்ல உங்ககிட்டல்லா மாறதா செய்யணுங்குறே நம்ம ஒன்னு அடுத்தவ்ங்கிட்ட எதிர்பாக்குறோனா நம்ம ஃபர்ஸ்ட்டு அப்டி இருக்கணு சும்மா வந்தா எல்லாரு இப்டி அப்டின் சொல்லக்குடாதுல்ல
ஆ சேரி சேரி கரெக்ட்டுதா ம் எல்லாப் பாக்கம் பேச மாட்டாங்கல்ல
அவுங்க அப்டி இருக்கணு அவுங்க இப்டி இருக்கணுன் சொல்றத விட
ம்
நம்ம அப்டி இருக்கணு
அதுதா நானு சொல்றே
சும்மா அவங்க மாறிட்டாங்க இவங்க மாறிட்டாங்க ஐயோ குதா இப்புல்லா பேசுறாங்க பண்றாங்கனே தெரில
உம்
ம்
அப்புறொ வேலைலா எப்டி போகுது
வேலைக்கெல்லா எங்க போறது வெள்ளிக்கெழம் வரைக் வேல சனி ஞாயிறு தா லீவு
ஆ அப்ப வருவியா இங்க வீட்டுக்கு
ஆ வீட்டுக்கு வன்ட்டே
வீட்டுக்கு வன்ட்டியா இப்ப எப்புடி மறுபடியு ஞாயித்துக்கெழம நைட்டு பஸ் ஏறிருவியா
ஆமா ஞாயித்துக்கெழம் பஸ் ஏறி வீட்டுக் காலைல போய்ட்டு திரிப்பி அடுத்த வெள்ளிக்கெழம வருவே
ஆ ஹ நல்ல பெரிய கம்பெனி
இல்லெல்ல அதுலெல்லா இது எது கடைக்கல அது கடைக்காமயே தாவில்லாம் பேசுறாங்க எல்லா அது சும்மா ஒரு இதாதா வந்துருக்கு இன்னு வந்து அது உறுதியான மாரி எல்லா எதுவு இல்ல இப்ப சும்மா வ அ வேற எடத்துல் தா போயிட்ருக்கே
ப்டியா சேரி சேரி ஆனா அதுவ் வெளியூர் தானா
ஆமா
ஆ ம் சேரி சேரி சேரி அங்க எப்டி நம்ம ஊர் மாரி இருக்கா
ஆ நம்ம ஊர் மாரி ரொம்பவே நல்லா இருக்கு
ம் ம் சேரி சேரி
நானே எப்பல்லா வருவேன் தா இருந்தே
எங்க வீட்டுக்கா
ஆமா
வீட்டுக்கா இல்ல அங்கயா
இல்ல இல்ல அங்க இருந்து வீட்டுக்கு
ம் ம்
பாத்தா தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டா இன்னும் வர் வர்ல
ஆ
வருவா நா வருவேங்கிறது அவளுக்கே தெரியாது
ஆ சரி சரி திடீர்னு வந்திருக்க
அதுதான்
ம்
அப்றோ அந்த பொள்ளாச்சியில இருக்கிற பொண்ணு கேட்டில
ஆமா
அவ எப்டு பேசிறியா
பொள்ளாச்சி பொண்ணு கூட பேச மாட்டனே
பேசுறது இல்லியா
ம் கு நீ பேசுறியா உக்கடம் ஃபிரிண்ட் கூட பேசிறியா சேரி சேரி
நல்லாதா பேசிட்டுதா இருக்கோம்
ம் சேரி சேரி இத தங்கச்சி வந்துட்டா
அப்டியா சேரி சேரி
ஆமா
இதுக்க அப்றோ கிளம்பி அங்க போவாளா
ஆமா அங்க போனும்
தங்கச்சிங்கல்லா பெரிய புள்ளைங்க ஆயிட்டாங்க
ஆமா ஆமா நீயும் பெரியப்புள்ள ஆயிட்ட இல்ல வெளில போற வேலைக்கு வெளியூர்க்லாம் போற
இல்ல இல்ல வெளியூர் போகணுங்கிற பெரிய புள்ளைய ஆணோங்குற மாரி இருக்கு
புரில
வெளியூர்க்லாம் போகணுங்கிற கதவே நம்ம சீக்கிரமா தெரியு புள்ளய ஆகணு
ஓ அப்டி சொல்றியா
ஆமா மா
ஆ ஃபிரொண்னோ ஓ தங்கச்சி நீ காலேஜ் முடிஷ்டனா அவலயு கூப்ட்டு போய்டு
இல்லல்ல அவளுக்கு என்ன இதோ அதுதா பண்ண முடியு நம்ம சும்மா நீயே என் கூட வான்லா சொல்ல முடியாது
ஓ செரி செரி
ஆனா இன்னு மாறவே இல்ல எப்பயுமே இதே பேச்சுதா உனக்கு சும்மா இல்லாம பேசுற மாதிரி
ஆமா மா எப்டி மாறுறது
அதா ஸ்கூல் டைம்ல இருந்து இப்பதான் மா மாரி அப்டியே பேசறது
மாறி மாறி எங்க பேசுற இப்ப தா நீ சொன்ன அதே மாரி பேஸ்
அதுதான் அதே மாரி மாறி மாறி பேச இன்னு மாறவே இல்ல அப்டி சொல்ல வந்த
ஓ அப்டியா ஆமா எப்பவுமே அப்படித்தா உன் கிட்ட ஒரு மாரி அடுத்தவ்ங்கிட்ட ஒரு மாரி நா மாறி மாறி பேசுவேன் தெரியுல உனக்கு
தெரிஞ்சநால தா கேக்கரன்
ஆ தெரின்சு எனக்கு நியா தா கேக்குறேன்
ஆனா இந்த மாரி பழக்கலா கொஞ்சம் மாத்திக்கலா
உம் உம் மாத்திக்கிறேன்
உ தங்கச்சி வந்து சாப்டாச்சா
இல்ல இல்ல இப்பதா வந்திருக்கா வீட்டுகுள்ள
நீ வந்து சாப்ட்டுட்டு அவங்க கிளாஸுக்கு போவாளா
ஆமா மா
கிளாஸ் எத்தன மணிக்கு முடியு
கிளாஸ் வந்து ஆறு மணிக்கு மேல முடியுன் நினைக்கிற
ஓ செரி செரி எப்டி போவாங்க கிளாஸுக்கு
எங்க அம்மா கூட வண்டிலதா போறா
செரி செரி செரி
உன் தம்பி என்ன பண்றான்
தம்பி என்ன பண்றா எப்பயுமே கைல ஒரு பேட் வச்சுட்டு அங்க இங்கன்னு போயிட்டே இருக்கா வெளாண்டுட்டே இருக்கா
செரி செரி உன் தம்பிக்கு ஒரு சிரிப்போ சிரிப் அதான் என் தம்பிக்கு
யந்தம்பி எங்கள மாறிதான
அ ஆமா மா
எப்ப வருவியா எங்க எப்பயாச்சு எங்க வீட்டுக்கெல்லா வருவியா
ஆ வர வர
அம்மா அப்பா கூட வா அவர் நாளைக்கி
ஆ செரி வர வர
ஆ
உம் உம்
நம்ம ஸ்கூல் தோழிங் கூடல பேசுறியா
த்து தான படிக்கிறா
தம்பி டென்த் முடிச்சி இப்ப வந்து லெவன்த் போயிட்டா
ஓ அப்டியா அவ்ளோ பெரிய பைனாயிடானா சின்ன வயசுல பாத்தது உம் உம்
சல்லுன்னு வளந்துட்டா
ஆ வளந்துருவாங்க எல்லா சீக்ரோ
நம்ம ஸ்கூல் தோழிங்கிட்டல்லா பேசுறியா
ஆ பேசிட்தா இருக்கே
ஓ ஓ செரி செரி
உம் நீ பேசுறியா
இல்லல்ல எப்யா வது பேசுறதுதா
ஆ
சேரி அவங்க யாராவது என கூப்ட்டாங்கன்னா நா சொல்றேன் நீயும் கூப்புடு
ஆ செரி செரி கூப்பறே உம் எனக்கு வேலயே இல்ல சென்னையில எதும் வேல வேணா வாங்கித்தா
ஆ செரி அதெல்லா உனக்கு நா பாத்துட்டு சொல்றே
ஆ செரி உம் சொல்லு உம் வெக்ர உம் உம் கீகீ